தோழி எப்டி இருக்கீங்
நலமா இருக்கீங்களா தோழி
நலமா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி சாப்டீங்களா
ஆ சாப்ட்டுலா முடிச்சாச்சு தோழி சாப்டுட்டு கொழந்தைங்களா தூங்க வச்சுட்டு
ம் சூப்பர் ம் சரிங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
ஆ என்ன தலைப்ப பத்தி பேசலா நீங்களே சொல்லுங்க தோழி கொஞ்சோ
ம் சரி எதாவ்து உணவு வகைகள் அந்த மாரி பேஸ்லாமா
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா
ம் செரிங்க தோழி இப்போ சாப்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இனிப்பு வகைகள் ரொம்ப புடிக் க்கு ஒரு சில பேருக்கு ஆ காரமான வகைகள் தா ரொம்ப புடிக்கு உங்கள்க்கு எந்த மாரி வகைகள் புடிக்கும்
எனக்கு இனிப்பு தா தோழி ரொம்ப புடிக்கு இனிப்ப கண்ட்ரோல் பண்ணோ நெனச் ச்சா கூட அது ஆவ மாட்டன்து இப்பயே பாத்தீங்கன்னா இன்னிக்கி இனிப் போய் சாப்டாதது பாத்தீங்ன்னா இப்ப அண்ணா வெள்ல போயிருந்தாங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிரவ்னி வாங்கிட்டு வாங்க ட்ரிபிள் சாக்லேட் போட்டு அப்டின் சொல்லி இப்பதா தோழி நாஸ் சாப்ட்டு முடிச்ச அத கொஞ்சோ அவ்ளோ நா வந்து இனிப் புக்கு வந்து இனிப்புனா அது வீட்ல இருந்துச்சுனாலே அவ்ளதா அதே மாதிரி என் கொழந்தையு வளர்றா
அய்யய்யோ ரொம்ப அ சாப்புல்லா தோழி ஓரளவுக்குதா இப்ப நம்ம குட்டி பசங்களுக்கு எல்லா இப்பவே நம்ம அதிகமா குடுக்கறது
ஆமா கவ்வு இருக்கணு ஆமா ஆமா அதனாலயே அவங்கள தூங்க வச்சுட்டுதா நம்ப சாப்ட வேண்டியதாருக்கு அத நம்ம இனிப்பு சாப்பன்னோனாலே இனிப்பு வகைகள் சாப்டாலே அவங்கள்க் க்கு தொண்டல்லா ஒரு மாரி ஆயிடுது இரும்பல் வந்துகிட்டே இருக்கு
ஆமா தோழி கர்ட்டா சொன்னீங்க
ல அவருக் வந்து ட்ரை ப்ரூட்ஸ் அந்த மாரி லட்டுல்லா செஞ்சு குத்தா சாப் டுவாரு ஆனா இந்த மாரி இனிப்பு வகைகள் இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ்ல்லா பாத்ட்டாலே அந்த பச ங்களு அவ்ளதா இந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்கன்னா பாத்துட்டாலே அவ்ளதா அவுரு
கரெக்டா சொன்னீங்க தோழி
ம் ம் தோழி
அப்புறம் எந்த மாரி எனக்கு காரந்தா புடிக்கு ரொம்ப தோழி ஏன் என் பாப்பா காரமு விரும்பி சாப்புடுவா இனிப்பு ரொம்ப விரும்பி ப்புடுவா ஆனா இப்போ இப்போ இந்த வய்சுல இப்போ ரெண்ட்ர வய்சுல காரோவன்னா ஆ ஆன்றா வேண்டா அப்டின்றா இனிப்புலதா வேனோ அப்டின் கேக்குறா செரி ஒரு ரெண்டு நாள் நம்ம இனிப்பு வகையில குடுத்தா மூணாவ்து நாள் சாப்ட மாட்டேங்குறா
ஆமா அது அது இது ஆயிடுது ம் ம் கண்டு இப்ப காரோ சாப்ட்டா பிரச்சன இல்ல மீடியமான ஒரு காரோ சாப்ட்டா போதோ ஆனா ரொம்ப இனிப்பு சாப்ட்டாதா ஒடம்புக்கு ரொம்ப பிரச்சனன் சொல்றாங்க
ஆமா ஆமா கரக்ட்டு தா தோழி ஏன்னா இப்ப நெறைய பேருக்கு சுகரு இந்த மாரி
ஆமா சின்ன வய்சுலயே வந்துரு து மாசமா இருக்கும் போதே சுகர் பி பி அப்டின்றாங்க எனக்கெல்லா கூட மாசமா இருக்கும்போதே பி பி தோழி எனக்கு எனக்கு ரத்தத்திலயே அந்த பி பி இருந்து கொழந்த கூட எனக்கு சீக்கிரமாதா பொறந்துச்சி பத்து மாச ஒ ஒன்பதா மாசோ ஆரம்பத்துலயே பொறந்துட்டாங்க ஏன்னா அந்த பி பினால ஆமா பாத்தீங்கன்னா அது என் ஆமா
ஹையாவு இருக்க கூடாது லோவாவு இருக்க கூடாது
ஹை அதிகமா இருந்தது அதனால வந்து அப்டியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன நா மாசமானதுல இருந்தே எனக்கு அது அது ஒரு பிரச்சன குடுத்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி நேரத்துல அது கண்ண இதுக்கே வரல அதிகமாவே போது அப்டின் சொல்லிட்டு அப்புறோ எமர்ஜென்சியா எனக்கு இது பண்ணிதா அறுவை சிகிச்சை பண்ணிதா எடுத் தாங்க தோழி
ஓ அப்டியா எனக்கு சிசேரியன் தா தோழி
ஆமா ஆமா இப்ப எல்லாருமே அப்டிதா என்னதா நம்ம எக்சசைஸ் பண்ணாலோ என்னதா நம்ம உடல் பயிற்சில்லா பண்ணால்லோ நம்ம எல்லாருக் குமே கடைசியில அதுதா பண்ணி விட்டுறாங்க இப்ப ஏ நண்பர்கள் எல்லாருமே பா த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையில தா பண்ணிருக்காங்க
அப்டியா ஆனா எனக்கு சுகப்பிரசவம் தா ஆகு அ ப்டின்ட்டு தா சொல்லிருந்தாங்க அதே மாரி எனக்கு வலிகளோ வந்துருச்சு ஆனா பாப் பா வயித்துல தண்ணி குடிச்சிட்டா வலி வந்துருச்சு எனக்கு வலி வந்துருச்சு அந்த டைம்ல பாப்பா தண்ணி வயி த்துல குடிச்சிட்டா அப்டின் சொல்லி அந்த ஹார்ட் பீட் கூட ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சி அதனால எதுமே பாப்பாவ காப்பாத்னோனா
ஆமா கண்டிப்பா அதுதா ஒருத்தர் ஒருத்தருக் கு ஒரு ஒரு மாரி ஒரு அமஞ்சிருது ஒரு ஒரு சூழ்நெல அந்த சூழ்நெல அமையறதுனால கடசி ல எல்லாருக்குமே அறுவை சிகிச்சைதா பண்ற மாரி ஆயிடுது இப்போ இந்த சக்கர நோய் இருந்தாலோ சரி இன்னு இந்த மாரி ப்ரெஷர் இருந்தாலு சரி இ இல்ல தைராய்டு சொல்றாங்க அது இருந்தாலு சரி அதெல்லா முதலருந்தே வந்துருதுன்னா கடைசியில அது ரொம்ப பீக்கா ஆயிடுது ஏன்னா குழந்த நல்லா வளர்ச்சி வந்துருது நம்பளுக்கு உடம்புல அந்த வலினால அந்த ஒரு மாரி நம்பளு ஆயர்றோ கடசில டாக்டர் கடசில என்ன பண்றாங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணிறாங்க அவ்ளதா அதுதா கடைசியா வச்சிட்டறாங்க கடசியில அதா பண்ண முடியுன்னிறாங்க நம்பளு சரின்னிறோ நம்ம குடும்பம் எல்லாருமே ஓ கேனிறாங்க ஏன்னா அதுக்கு மேல க இது பண்ண வேணா இழுத்தடிக்க வேணா எதுவு பிரச்சன வந்துர கூடாது அப்டின் சொல்லிட்டு இப்போ அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப்போ அதிகமா அதேதா ஆகுது தோழி எல்லாருக்கு அதேதா அஹ் சுகப்பிரசவோ அப்டிங்றதே இப்போ ஷாக்கா இருக்கு ஓ பரவா இல்லயே
ஆமா
அப்டி அந்த மாரி இருக்கு தோழி
கண்டிப்பா ஆமா இப்ப என்ன எல்லாரு உடற்பயிற்சி பண்றாங்க அவங்களுக்கு அதேதா உடற்பயச்சி பண்ணாதவங்களுக்கு அதேதா ஆவுது நாலா கிளாஸ்லா அட்டென் பண்ணே தோழி இதுக்காகவே நாலா இது மாரி நல்ல ம் அ சாதாரணமா ச பிரசவம் ஆவணு அப்டின் சொல்லி ஏனா பி பி இருந்ததுனால எங்களுக்கு டாக்டர் அழி த்தி அழித்தி சொல்லிட்டு இருந்தாங்க ம் கொஞ்சோ உடம்ப வந்து பி பி இல்லாம கண்ட்ரோலா கொண்டு போனதா நல்லா இருக்கு வீட்ல வேலையே செய்ய கூடாது நீங்க ரொம்ப டென்ஷன் ஆவக்க கூடாது அப்டின் நம்ப வந்து என்ன கோவப்படுற மாரி நம்ம குடும்ப சூழல் நிலை நம்பளுக் இல்லதா நம்ப நார்மலா இருந்தா கூட நம்ப அந்த ஹாஸ்பிடல்ல போய் கொஞ்சோ அந்த பிபி செக் பண்ணும்போது எனக்கு தெரியல நா நார்மலா இருக்க மாரிதா இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நூ த்தி அம்பதுஇருக்கு நூத்தி அறுபது இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க அட்மிட் டாயிடுங்க நீங்க உங்களை மானிட்டர் பண்ணனு அப்டியேதா தோழி எனக்கு ம மாசமா இருக்கும்போது மொத்தமே போச்சு ஆ அப்டியே அப்றோ மருத்துவமனைக்கு போணு அப்டின்னு சொன்னாலே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நில ஆயிடுச்சு ஏனாவ் போனாலே படுக்க வச்சுருவாங்க நம்பள மூணு நாளைக்கி
ஆமா கரெக்ட்
ன்ற மாரி ஆயிடுச்சு
அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே அந்த உணவு வகைகள் இருந்து தா தாண்டி போது எல்லாமே ஏனா நம்ம க அந்த மாதிரி ச முதல்ல மாதிரி சத்தான உணவுகள் இல்ல நெறைய கெமிக்கல்லு எதுவுமே இப்ப இயற்கையாவே இல்லை எல்லாத்துலயு கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க
ம் ம் ஆமா தோழி கரெக்டா சொல்றீங்க அதுதா அந்த குழந்தை வயித்துல நிக் க்கும் போது அந்த பி பி வந்துச்சு ஒன்னு அந்த குழந்த டெ டெலிவரி ஆனோனே பாத்தா பி பி ஒரு நாள் நார்மல் ஆயிடுச்சு அதான் மருத்துவர் கிட்ட கேட் ட இதெல்லா வந்து வரதாசெய் செய்யு அந்த குழந்தை வளரும் போதே வந்து அந்த உடம்பு ஒரு ஒருத்தருக்கு ஒன்னு ஒன்னா கொண்டு வரு உங்களுக்கு அந்த மாரி அந்த பிளட் ல்ல வந்து இந்த பிபி வந்து அதிகமா இருக்க மாரி அழுத்த தரதா அதிகமா இருக்க மாரி வந்துரு குழந்த பொறந்த உடனே பாத்தீங்கன்னா இ அறுவை சிகிச்சை பன்னாலு ஒரு வார ஹாஸ்பிட்டல இருந்தோ அந்த குழந்தை டெலிவரி ஏ ஆடுனோனே பாத்தா அடுத்த நாள் பி பி ல்லா நார்மல் ஆயிடுச்சு
ம் அதுதா அது கன்சீவ் ஆகும் போதே என எங்களுக்கு அ ஒன்னு ஒன்னா வந்துருது ஒரு சில பேருக்கு சுகர் வந்துரு
ஆமா ஆமா ஆமா என் நண்பர்கள் எல்லா இருக்காங்க சுக சுகர் வந்து இன்சுலின் ல்லா டெய்லி ஊசி போட்ற எல்லா நண்பர்கள் ல்லா கூட இருக்காங்க அவங்கல்லா அதா சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி ஒரு கஷ் ட்டத தந்துடுறாரு கடவுள் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறது
சொ ஆமா சொல்லுனிய கரெக்டா சொன்னிங்க தோழி இப்பவே இது சரி ஓகே நம்ம இது பேசிட்டோ ஏ ஏ நம்ம நம்ம இருக்கிற வாழ்க்கையிலயே இது நம்ம மறக்க முடியாத ஒரு இதுதா இது அந்த வலியு நம்மளால மறக்க முடியாது அ அதே மாதிரி நம்மளுக்கு அது பேச பேச நம்மளுக்கு இன்னும் நம்மளோட இமோஷன் தா நம்ம பட்ட கஷ்டங்கள் அதெல்லா நம்மளுக்கு ஞாபகத்து
எல்லாருக்கு ஒரு ஒரு மாரி அனுபவம் இருக்கும் இந்த பிரசவத்துல மட்டு அதா ஒரு ஒரு படமே எடுத்தர்லா நம்ப அவ்ளோ நடந்துருக்கு அந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா மரு மருத்துவமனையில எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மார் இருக்கும்
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி
சரிங்க தோழி
ம் அப்றோ சொல்லுங்க தோழி வேற என்ன பேசலா செரி இப்போ நம்ம இப்போ இனிப்பு வகைகள் அப்டின்னா அதுல உங்களுக்கு என்ன ரொம்ப புடிக்கு
எனக்கு நா தா சொன்ன இல்ல தோழி எனக்கு ப்ரௌனினா ரொம்ப புடிக்கு தோழி ப்ரௌனினா இப்போ விக்கறாங்க இல்லயா அந்த சாக்லேட்ஸ்ல்லா போட்டு மேல ட்ரிபிள் சாக்லேட்ஸு அந்த மாரி அந்த மாரியே ரொம்ப புடிக்கு தோழி ஆ சமைக்க தெரியு தோழி அசைவமு சமைப்ப சைவமு சமைப்ப
அ இப்போ உங்களுக்கு இப்போ இந்த கேக்கு அதெல்லா சமைக்க தெரிமா
அது ரொம்ப ரேருதா நா கேக் பண்ணது இல்ல தோழி நா ஐஸ்கிரீம் தா பண்ணுவ ஐஸ்கிரீம் மட்டு ரெகுலரா நம்ம இந்த வெயிலுக்கு அதுக்கு நல்லா பண்றது வீட்லேயே நம்ம பண்றது அதெல்லா மட்டு
ம்க்கு
ஆனா இது வரைக்கு கேக்கு ட்ரை பண்ணதுல்ல தோழி நமக்கு வேண்னா கடைல வாங்கி சாப்ட்றோ அதெல்லா வீட்டு அதுல இருந்து ஒவன் வேணு சொல்றாங்க சில பேர் வந்து அந்த இட்லி குண்டான்ல குக்கர்ல எல்லா வைக்கறாங்க நம்மளுக்கு பயமா இருக்கு எதுக் கதலா இது பண்ணணு வேணா ஆ வேணுமா ஆசைக் ஒன்னோ ரெண்டோ வாய்ங்க்கலானு விட்றது ஐஸ்கிரீம் மட்டுதா தோழி நா வீட்லயே ட்ரை பண்ண
ம் நல்லா வந்துச்சா
சூப்பரா வந்துச்சு தோழி
எப்டி செஞ்சிக்க அது நம்ம அது அடுத்த கால்ல நம்ம பேசலா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா பேசலா தோழி
இத பே உங்கிட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருத்துது தோழி
ரொம்ப நன்றி தோழி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆ கண்டிப்பா தோழி பேசலா தோழி
ம் சரிங்க தோழி நன்றி வணக்கம்